ஹலோ ஹலோ எப்படி இருக்கமா நல்லா இருக்கியா ஹலோ
கேக்குதா
ஆ ஹலோ மா எப்படி இருக்கே நல்லா இருக்கியா
ஆம்ம
சாப்ட்டாச்சா மா
ம் சாப்பிட்டாச்சுகா
அ இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க ஆ நானு சாப்ட்டே என்ன சாப்ட்ட தோசையா ஆ தமிழ்நாட்டுல ஒரு ஸ்பெஷல் ஃபுட் தோச இல்லையா
ஆமா ஆமா எல்லாருக்கு நிறைய பேருக்கு ரொம்ப புடிச்சது ஈஸியாவு இருக்கும்ல செய்யறக்கு
ஆமா ஆமா ஆமா மாவு ஆட்டி வச்சுட்டா போதும் மாவுக்கு என்னென்ன இன் கிரீடியன்ஸ் போட்டா நல்ல சூப்பரான ஒரு தோச கிடைக்கும்
மாவு அரைதாக்கா இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி உளுந்த மாவு உளுந்த பருப்பு
அ வெந்தயம் வெந்தயம் கூட செத்தக்கலா அப்புறம் ஆமா அப்புறம் இப்ப புதுசா ஒரு ஜவ்வரிசின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கு மாவுல போட்டு அரைக்கிறதுக்கே அந்த ஜவரிசையும் இது கூட நம்ம ஊற வச்சு மாவுல தோசையோ இட்லியோ ஊத்தணும்னு ரொம்ப இன்னு சாஃப்டா கிடைக்குது தோசையு இட்லியு இது கூட நம தொவரபருப்பு அவள் அதெல்லா சேத் திக்கலா தோச மாவு உள்ள ஊத்தி சுடும்போது ரொம்ப நல்லா இருக்கு தோச
ராகி தோச கோதும தோச அதெல்லாம் கூட ரொம்ப உடம்புக்கு நல்லதுதான்கா
ஆமா ஆமா ஆமா
ஊத்துலா இனிப்பு போட்டு கூட ஊத்துலா உம்
பணியார ஊத்தலா பணியாரம் குழந்தைங்களுக்கு இந்த இனிப்பு பணியாரலாம் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க
காரப்பனியாரமும் ஊட்டலாம் ஒரு சிலருக்கானா வந்து வெங்காயம் எல்லாம் புடிக்காது உள்ளாரந்தா எடுத்து எடுத்து சாப்ட்ணும்னு சொல்லிட்டு அதுக்கு நடக்கல சட்னி எல்லாம் நல்லா இருக்கும்கா
ஆமா ஆமா அது எப்படி செய்யறது நெலக்கல சட்னி எல்லா
நெலகடல தான்கா நல்லா வறுத்துட்டு தேங்கா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வர மளகா கொஞ்சம் புளி அதெல்லா போட்டு அரச்சா நல்லா இருக்கு பணியரத்துக்கலா
தேங்கா சட்னி ரொம்ப பிடிக்கும் வீட்டல தேங்காய் சட்னி தா சாப்பிடுவாங்க விரும்பி நமக்கு தக்காளி சட்னியும் ரொம்ப பிடிக்கும் சாம்பாரு இதெல்லா கூட சாப்பிடலா
டிஃபன் நாலே சட்னி சாம்பார்
சட்னி சாம்பார் தா ஆமா ரொம்ப நல்லா இருக்கும் இதுலயே ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு இது இருக்கு சாப்பற ஐட்டம்
ஆமா ஆமா ஒரு சிலர்ல கேரளால எல்லாம் பாருங்களே புட்டு கொ கொண்டக் கடல ஆ அதெல்லா சாப்டுவாங்க இட்லி அந்த ஆட்டுக்கால் பாயா ஆ அந்த மாரில்லா ஒரு காம்பினேஷனா கலந்து அவுங்களே சாப்ட்றது நமக்குனா நம்மளுடைய ஊரு இதுதா நமக்கு புடிக்கு
அது என்னமோ கரெக்ட் தா ஆமா இன்னு கேரளால இன்னு வந்து இந்த புட்டு கொண்டக் கடலைக்கு இன்னு இனிப்பு சாப்டாம அவுங்
மீன் கொழம்பெல்லா கூட இட்லிக்கி ஊத்தி சாப்டுவாங்க ஒரு சிலர்லா
ஆ ஆ நல்லா இருக்கு
அது நல்லாருக்குன்னு சொல்லுவாங்க
அப்பறோ வந்து மதுர பாத்தின்னா பொரோட்டா எடுத்துக்கலா ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபுட்டு் பன் பொரோட்டா நூல் பொரோட்டா நெறையா பொரோட்டா ஆ கொழந்தைங்கெல்லா விரும்பி சாப்ட்ற மாரி ஒரு பொரோட்டா எங்கன்னா மதுரைலதா கெடைக்கு ம் அப்பறோ நம்ம ஊர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஊட்டி குன்னூர்ல வந்து ஆ சாப்ட்றதுக்கு இல்லனாலு வர்க்கி டீ பிஸ்கெட்டு அந்த மாரி எல்லா டீ ஆ நல்ல டீ பேமஸ் ஆன
டுல்லா கெடைக்கு தானக்கா உங்களோட ஊர்ல
ஆமா ஆமா கேரட்டு ஆ பீட் ரூட் ஆம ஆமா நல்ல வெளையுது கேரட்டு பீட்ரூட் அப்பறோ கோஸு அ நூக்கள் இதெல்லா எங்க ஊர்ல வெளையுது ம் காய்கறி எல்லா வெளயுது நல்ல வெளையுது ஆமா ஆமா ம் நல்ல மண்ணுக்குள்ள இருந்து எடுத்துறாங்க கெழங்கு ஊட்டி கெழங்கு அதுவு ரொம்ப நல்லா இருக்கு இங்க அப்டியே ஒரே ஒரு விசில் விட்டா போது அவ்ளோ சாஃப்ட்டா வெந்துரு இன்னு டேஸ்டா கூட இருக்கு அந்த ஊட்டி கெழங்கு ரொம்ப நல்லா இருக் கு சாப்ட்றதுக்கு
ம் இங்க பிரியாணி சாப்ட்றோம் நீங்க எதுக்கு கெழங்கு சாப்ட போறீங்க
இல்லல்ல நாங்க சாப்டுவோ கெழங்கெல்லா நல்லாவே சாப்டுவோ இருந்தாலு எப்டி சொல்றது இன்னு நல்லா இருக்கு இன்னு நா நா ஒரு டேஸ்ட் கெடைக்கு அப்பறோ பூண்டு ஊட்டி பூண்டு நீ கேள்விப்பட்ருக்கியா ரொம்ப காரமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு
அது எவ்வளக்கா வரு அங்கல்லா நல்லா பெரிய பல்லு பூண்டலா
ஆ வருமா ஒரு கிலோ ஒரு இரநூறு ரூபா நூத்தம்பது ரூபால இருந்து இரநூறு ரூபாக்குள்ள வரு
பெரிய பல்லு
ம் நல்ல பெரிய பல் நல்ல காரமா இருக்கு பூண்டு நல்ல ஒரு மணமா இருக்கு இப்ப கொழம்பு செஞ்சனாலு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அந்த ஊட்டி பூண்டுல செஞ்சனாலு ம் ஆ நல்ல வ எங்க வீட்ல நாங்க ஸ்ட்ராபெரி செடி வச்சிருக்கோ அதுல ஸ்ட்ராபெரி அவ்ளோ பெருசா வளரு இப்ப வந்து பனிக்காலமா இருக்கனால ஸ்ட்ராபெரி வந்து வளராது ஏன்னா பனியா இருந்தா ஸ்ட்ராபெரி வந்து கா கருகீறு நல்ல வெயில் பட்ற மாரி எடத்துல வச்சாதா ஸ்ட்ராபெரி வந்து நல்லா வளரு அதுக்கு வந்து நல்ல ஒரு மண்ணு உரம் போடுற மண்ணு தா தேவப்படு ஆ உரோல்லா ஆ உர த்துல இருக்க மண்ணு தா நாங்க போடுறோ உரோ மண்ணு தா போடுறோ அ அதுலயே நல்லா வளந்துரு ஸ்ட்ராபெரி எல்லா நல்லா வளரு நல்லா பெருசு பெருசா கூட வளரு ஸ்ட்ராபெரி இங்க பக்கத்துல ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ல்லா இருக்கு அங்க போனா கூட நம்ம ஸ்ட்ராபெரியல்லா பொறிச்சுக்கலா
அதுக்கு வந்து எக்கா அங்க வந்து இந்த பறிச்சு அப்டியே எட போட்டு எவ்ளோன்று குடுக்றாங்ள
ஆம்மா ஆம்மா அந்த மாரி அந்த மாரி இல்ல இப்போ வந்து பரு அத பறிச்சு இல்லல்ல இப்ப பறிச்சு நம்ம அவுங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க வேற வேற ஊருங்களுக்கு ஃபாரின்களுக்கு எக் போட் பண்றாங்க ஜேம் செய்றதுக்கெல்லா ஸ்டாராபெரிய யூஸ் பண்றாங்க அதனால வந்து இப்ப நம்ம போன நம்ம காசு குடுத்து வாங்க்கிலா அதுக்குள்ளேயே நம்க்கு தெரிஞ்சவங்க வேல செய்றவங்க யாராச்சு இருந்தாங்கன்ச்சு க்குவே நமக்கு ஸ்டாராபெரி நல்லாவே கெடைக்கு அவுங்க எடுத்துட்டு வந்து நமக்கு குடுப்பாங்க அ ச்ச ஹோம்மேடு சாக்லேட்டு செய்றாங்க வீட்ல செய்றது இல்ல இப்போ நம்ம அதுக்குன் தனியா ஒரு எடோரு க்குங்க சாக்லேட் செய்யறதுக்காகவே அந்த எடத்துக்கு போனா நமக்கு சாக்லேட் நல்லாவே கெடைக்கு நல்லா ஒரு சு நல்ல டேஸ்ட்டான சாக்லேட்டாவே கெடைக்கு நல்லாருக்கு அது சாப்டதுக்கு அதுல இந்த கொக்கோ பவுடர் தா அதிகமா சித்திக்கிறாங்க அப்றோ இந்த ஊட்டில வெளயிற அந்த காஃபி ப காஃபிக்கு அந்த கொட்ட கெடைக்கு தெரிமா அந்த காபி கொட்ட அதுல அது சேத்றாங்க அதனாலதா ரொம்ப டேஸ்டா நமக்கு தெரியிது சும்மா இயற் கையா வளர்ற காப்பி கொட்டை எடு த்து காய வச்சு அது ம் ம்
அந்த மாரியான சாக்லேட்டு இருக்கு தான
ஆமாமா எல்லா இப்ப எல்லா ஃ பிளேவர் சாக்லேட்டு அதுல இருக்கு இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டோனு ஃபஸ் டு வெறு ஒரே ஒரு சாக்லேட் மட்டு தா நமக்கு தெரியு இப்ப நம்ம பாத்தோனா ஆ நெறயா வெரைட்டியா சாக்லேட்டு இப்ப கெடைக்குது நமக்கு என்னென்ன ஃபிளேவர் வேணுமோ அ த்தன ஃபிளேவர்ல்லயு கெடைக்குது வித விதமா கொழந்தைங்க எப்டி ஆசப்பட்றாங்களோ அப்படியெல்லா கெடைக்குது மீன் மீன் தொட்டிக்குள்ள ஒரு கல்லு போடுவோ தெரிமா கல்ரு கலரா அந்த கல்லு மாரி கூட சாக்லேட் இருக்கு அந்த கல்ல அளவுக் அந்த மாரி கூட
நாங்க ஊட்டி வந்தப்ப சாக் லேட் வாங்னோ கால் கிலோ அந்த மாரி தா வாங்கிட்டு வந்தோ அது அது இல்லாம ஒங்க கிளைமேட்டுக்கு வந்து ஃபிரிட்ஜ்ஜூல வெக்க தேவல்ல
ஆ தேவல்லங்
வெளில யாரு வாங்கிட்டு போனாலு ஃபிரிட்ஜ்ல வைக்கணு அது உருகிரு அது உருக்கு வர்றதுக்குள்ளரயே உருகி தா போகு
உருக்கிரு ஆமா அப்டியே வாங்கி அங்கேயே சாப்பிட்டு வந்துரணு அப்ப ரொம்ப நல்லா இருக்கு சாப்பட்றதுக்கு
ஆமாமா எல்லாமே உங்களதுல அப்டிதா சுட சுட அந்த இதெல்லா செஞ்சு குடுக் ப்பாங்கள்ல ரோட்ல ஆம்லேட்லா போட்டு தருவாங்கல
ஆம்லெட் ஆம்மா இது சோளோ சோளோ வேக வச்சு அது சாப்புடுவாங்க ஆமா அது எல்லா இங்கே ஃபேமஸான ட்டு என்ன நம்ம இங்க வந்தாலு டீ குடிக்கணு காஃபி குடிக்கணு அது மட்டு தா யோசனையாவு இருக்கு ம் வேற இன்னு இருக்கு அது ஏன்னா கிளைமேட் அந்த மாரி ம் அப்றோ வேற எந்த ஊரு உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்சு சாப்பறதுல
எங் ஊர்ல எல்லாமே தா பேமஸ்ன்லா இல்ல எங்க ஊரு என்ன மஞ்சள் தானே மஞ்சள் துணி துணி போட்றதுக்கு துணிக்கு
ஆ இப்ப காட்டன் துணி நைட் இந்த மாரி துணி எல்லா ஈரோட்டுலதா ரொம்ப நல்லா இருக்குமாமே கைத்தறிஆ ம் விலையில கம்மியா கிடைக்குமா துணி வகைகள் எல்லாம் ம்
அந்த காட்டன் இதெல்லா கொஞ்ச நல்லா இருக்குங்கா அதெல்லா நல்லா கிடைக்கு கம்மியான இதுக்கெல்லா சின்ன சின்ன பெ கடைங்களுக்கெல்லா போனா நல்லதா எடுக்லா பெரிய கடைங்களுக்கெல்லா போனா நா பாத்து அவ்வளவு இதா எடுக்க முடியாது
ம் ம் எல்லாமே வில கம்மியாதா கிடைக்கு இல்லையா துணி வகைகள்லா
சின்ன பிள்ளைங்களுக்கெல்லா உங்க அது அந்த ஊர்ல எப்டி உங்க அம்மா ஊர்ல அந்த ஊர்ல எப்டி சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லா நெறைய இருக்கும்ல அந்த சரிதா ம் அதெல்லா எடுத்துட்டு வந்துதானே இங்க விக்கிறாங்க
ஓ ஆமா ஆமா ஆமா இப்ப மஞ்சள்னு எடுத்துக்கிட்டோம்னா மூஞ்சிக்கு போடுற மஞ்சள் இருக்கு சே இதுக்கு அந்த மஞ்சளா இல்ல சாப்பாடுல யூஸ் பண்ணுவோமே அந்த மஞ்சளா
எல்லா மஞ்சலுமே யூஸ் பண்ணல்கா அந்த மாரிக்கு தனியா இருக்கு ம் இந்த மாரி அது என்ன பவுடராக்கறது இது வந்து அப்டியே கிழங்காவே தேய்ச்சுக்குவாங்க
அது மூஞ்சிக்கு போட்டா கொஞ்ச இதா இருக்கும்ன்னு சொல்லுவாங்களே அது
ஆமா
ம் அந்த மாரியு கிடைக்குது சேரி சேரி வேற எந்த ஊரு
ஆ உங்க வீட்டுக்கார ஊரு இதே தானா
ஆமா ஆமா எங்க வீட்டுக்காரரு வந்து சே இது பக்கத்துலா இருக்கு
அ சேரி சேரி அந்த ஊர்ல மாம்பழம்தா ஃபேமஸ் இல்லையா
ஆமா ஆமா ஆமா எங்க வீட்டுக்கார ஓட்டே ம்
உங்க வீட்டுக்கரு ஊர்ல மாம்பழம் பேமஸ் இல்ல
ஆமா மா
ம் நல்ல வில கம்மியான மாம்பழம் கிடைக்குமா இல்லா நெறைய வெரைட்டி குட்டி மாம்பழம் இருக்குன்றாங்களே எல்லா மாம்பழமு அங்க கிடைக்குமா
அப்ப சொல்லலா சொல்லுவாங்க ஆனா எல்லா ஊர்லயுமே அது கிடைக்கு இப்பல்லா இந்த ஊர்ல கிடைக்கிறது அடுத்த ஊர்ல கிடைக்காதுல்ல இல்லையே எல்லா ஊர்லயு எல்லாமே கிடைக்க ஆரம்பச்சிச்சு
ஆமா அது கரெக்ட் தா இருந்தாலு அந்த ஊர்ல விளையறது அந்த ஊர்ல இதுதா இந்த ஊருக்கு பேமஸ் பர்டிகுலரனு சொல்றாங்கன்னா அ அந்த ஊர்ல கு வரும்போது அது ரொம்ப நல்லா இருக்குமே
ஆமா ஆமா அது நா நல்லாதா இருக்கு
இருக்கு அதுதா நெறைய வகை இருக்கு
ஒரு கொண்டமாச்சா அந்த ஒரு சுவை மாறும்கா
கொஞ்ச மாறு ம்
சேரி சேரி மாறும் அப்புற அது அப்டினு ரொம்ப டார்க் அந்த கலர் அப்டியே மஞ்ச கலர்னா அந்த மஞ்ச கலர்ல அப்டியே இருந்துச்சா அத சாப்பிட ரொம்ப ருசியா அப்படிே இனிப்பா இருக்கு
இருக்கு ஒரு சில இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மஞ்சளா இருக்கு ஆனா வந்து அது ஒரு மாறி மஞ்சள் வாடாதா அடிக்குணு தவிர இனிப்பு இருக்காது ஒரு சிலது நல்லா இனிப்பான இனிப்பு தேன் மாரி இனிக்கு
ம் அந்த ஊருக்குன்னு அது பேஃமஸா இருந்தா அதுல வந்து சாப்பிட்டாதா அதோட இதே தெரியும் ம்ச்
ஆமா
அந்த மாரி இருக்கணு இப்ப நம்ம சாப்பிடணும்னா அந்த ஊருக்கு வந்துதா சாப்பிடணு அந்த பொருள அப்படின்ற மாரி இருக்குல்ல
அதுதா அப்டி சாப்பிட்டாதா அந்த ஊருக்கு அந்த பொருளுக்கான இதே
ஆமா
ம் எல்லாமே நம்ம ஊர்ல கெடைக்கதா செய்யு இருந்தாலும் அந்த ஊருக்குன்னு போயிட்டோம்னா அத நம்ம சாப்பிட்டு பாக்கலா அப்டின்னு நமக்கு கண்டிப்பா தோ தோணு எப்படி மதுரைனா ஜிகிருதண்டாலா போய் குடிக்கணு அப்டின் தோணுதுல
ப்பண்ணு
ஆ
அப்டின்னு ஆச வருது அந்த மாதிரி இப்ப சேலத்துக்கு வந்தோம்ன்னா இப்ப மாம்பழம் சாப்பிடணு மல்கோவான் சாப் பண்ணுன்னு ஒரு ஆச வரு அந்த மாரி ம் செரிமா
செரி
செரிம்மா செரி கூப்படுறாங்க வச்சர்றே
ஆஹ